வணக்கம் கேக்குதுங்க உனக் உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்குங்களா
அ எங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல
எங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க சொல்லுங்க ம் நம்ம வந்து இந்த டெய்லி அ இந்த சமயமல்லு அந்த மாதிரி விஷயங்கல வந்து கன்டினியூ பண்ணிட்டே இருக்றோ அ ஒரு வேலய் வந்து எப்டி பிரிச்சு பண்ட்லா‌ மார்க்கெட் போர்து காய்கறி வாங்கறது எ வீட்டுகள் வேல செய்யறது கொழந்த கவனிக்கிறது அதுல எல்லாமே நம்ம வந்து எப்படி டிவைட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து கொஞ்ச ஈஸியாக இருக்கு இப்போ வந்து நம்மளுக் கு வேல செய்றதுக்கு வந்து அதிகமான த இதெல்லா இருக்கு இ உங்களுக்கு கொம்ம விஷ் சல்லா எ நம்மளுக்கு மொதல்லல்லா கைய்லயே ஆட்டி செய்வாங்க ஆ‌ மாவுலா கைய்லே ஆட்டுவாங்க ம் ஆம இது பண்றதுக் கு சமையல் பண்றதுக்கு உ மஞ்சள் இருக்கட்டு உப்பு இருக்கட்டு அ வெளகா இருக்கட்டு எல்லாமே வந்து கையிலே அரச்சு பண்ணிட்ருந்தாங்க பழைய காலத்துல ஆ அப்போ இருந்து கூட அவுங்க வந்து வேல அதிகமா இருக்கு அப்டின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க இப்ப இருக்கிற காலத்துல வந்து எல்லாரு வந்து வேல அதிகமா இருக்கு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அது வந்து ம் நம்ப வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்றோமா இல்ல இல்ல நஜமாலே வ வேல அதிகமா இருக்கா எப்டின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது உங்களுக்கு எதாது இதுல உங்களோட கருத்து இருக்கா இதுல
வேல எல்லாம் அதிகோல்லா கடையாதே சொல்லப்போனா மொதல இருந்து இப்போ நம்மளுக்கு ரொம்ப சௌரியமாதா இருக்கு நம்மளுக்கு மிக்சி வந்துருச்சு கைண்டர் வந்துச்சு மாவு அரைக்கிறதுக்கு அப்பறமா துணி தொய்க்கிறதுக் காக துணி மிஷின் வந்துச்சு எல்லாமே நம்மளுக்கு இப்ப சௌரியமாதா இருக்கு ஆனாலு நம்ம இ அந்த அளவுக்கு ச ஸ்ட்ரென்தா இல்ல அந்த மாரி பழைய ஆளுங்க பாத்தீங்கன்னா நல்லா சாப்புடுவாங்க அ பழைய ஃபர்ஸ்ட்டு பாத்தீங்கனா இந்த ஃபிரிஜ்ஜு அதிகமா இருக்காது இந்த ஏசி இருக்காது இப்ப பாத்தீங்கனா ஏசி ஃபிரிட்ஜ்ல வச்சு நம்ம சாப்புடுறோ அந் த உணவுகள் எல்லா நம்மளுக்கு அவ்ளோ சத் தா இல்ல அதே மாதிரி பாத்தீங்கனா நம்ம ஏசியில இருக்கறதுனால நம்மளுக்கு ஒடம்பு கொஞ்சோ சோர்ருவாயிருது
ஆமா
பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரத்த ஓட்டம் கொஞ்சோ பாத்தீங்கன்னா கம்மியா ரொம்ப லோவா தெரியு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க மாட் டோ இதுவே நம்ம வேறவேல இருக்கும் போதா கொஞ்சோ சுறுசுறுப்பா இருக்கு மைண்ட் ஷார்ப்பா இருக்கு இதே நம்ம ஏசியில வந்துட்டோ அப்டின்னா ஒரு மாரியா அலட்சமா இருக்கு சோம்பேறித் த்தனமா இருக்கு ஏந்துக்கவே முடியாது ஆமா அசதி ரொம்ப அதிகமா ஆகு
கண்டிப்பா நம்ம வந்து இந்த ஏசில தூங்குறதுனாலே நம்மளுக்கு வந்து அதிகமான சுகரு அ என்ன சொல்றது உடம்பு வலி இல எலும்பு வலி அதெல்லா அதிகமா வருது நா பாக்குறனே இப்ப இருக்கிற காலத்துல எல்லாருக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து அ மூட்டு வலிக்குதம்மா இடுப்பு வலிக்குதம்மான் சொல்லி ஸ்கூல் போயிட்டு வர பசங்க கூட சொல்றாங்க இந்த ஏசியால நம்மளுக்கு அதிகமான பாதிப்பு இருக்கு கண்டிப்பா ஒரு சைடு நம்மளுக்கு வந்து உடம்புக்கு கொஞ்சோ குளிர்ச்சியா இருக்கு நம்ம வெயில்ல இருந்து கொஞ்சோ என்ன சொல்றது பாதுகாப்பா இருக்கு ஏசி போட்டுட்டு கொஞ்சோ நம்மளுக்கு கொஞ்சோ உடம்புக் குளிர்ச்சி இது தந்து நம்மளுக்கு அ என்ன சொல்றது மைண்ட கொஞ்சோ ரிலாக்ஸ் பண்ணா கூட நம்ம வந்து பாடிக்கு வந்து இது தெரியா நம்மளுக்கு தெரியாமலே கெடுதல் அதிகமா பண்ணுது
ஆமா கரெக்டா சொன்னீங்க நீங்க அதேதா நம்ம பா த்தீங்கன்னா இந்த ஏசில இருக்கிறதுனாலதா நம்மளுக்கு கொஞ்சோ அசதி அதிகமாயிடுச்சு ரொம்ப சோர்வு தனம் ஆயிருச்சு அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஏசி எல்லா கெடையாது ஃபேன் கூட கெடையாது
ஆமா கண்டிப்பா நா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க எங்க விட் ல பெரியவங்க ஒரு எப்டியு அவுங்க ஒரு அறுவது வயசு இருந்திருக்குங்க அவுங்க வந்து மொதல்லல்லா வந்து அவுங்க வீடு வீட்டு வந்து கூட்டுக்கு குடும்ப அவங்க வீட்ல வந்து அ கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பேர் இருக்காங்க அவங்க வீட்ல மொதல்லல்லா அவங்கதா வந்து டெய்லி மார்க்கெட் போய்ட்டு நடந்து போய்ட்டு அந்த மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போற பைய எடுத்துட்டு போய்ட்டு எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க மொதல்ல அவங்களா போய் தனியா எடுத்துட் வருவாங்க அ அப்டியே கண்டின்யூ பண்ணிட்டு இருந்தாங்க எப்போ அந்த ஏசி போட்டு அந்த ஏசில உக்காந் உக்கார்றதுக்கு அவங்க பிள்ளைங்கள்ளா வந்து ஏசில உக்காந்தா அவங்க அம்மாக் கொஞ்சோ ரிலாக்சேஷனா இருக் குன் சொல்லி அவங்களுக்கு எப்போ ஏசி போட்டு விட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு சைடு ரிலாக்க்ஷே இருந்தா கூட வந்து உங்களுக்கு இல்லாத நோய்கள்லா அதிகமா வந்துருச்சு உடம்பு வலி அதிகமா ஆய்டுச்சு அவங்களுக்கு கை கால் வலி ரொம்ப ஆய்டுச்சு கை கால் வலியால துடிக்கறத நம்ம அதிகமா பாத்தோ அவங்களுக்கு அவங்க கொஞ்சோ கொஞ்சமா அவுங்களோட என்ன சொல்றது அவுங்கள எவ்ளோ ஆக்டிவா இருந்தாங்களோ அ இது எல்லாமே க கொறையறது நா க நம்ம வந்து கண்ணோட பா பாக்குற மாரி இருந்துது அவங்க மொதல்ல வந்து தனியா போய்ட்டு மார்க்கெட் எல்லாத்தையு வாங்கிட்டு வர்ல ஆளு வந்து கொஞ்சோ கொஞ்சமா மார்க்கெட் போற இது கொ கொறஞ்சிச்சு அதுக்கப்பறமா ஒருத்தவங்கள கூப்ட்டு போற மாதிரி ஆய்டுச்சு கூட அதுக்கப்பறமா சுத்தமா அவுங்க மார்க்கெட் போறதே நிறுத்திட்டாங்க அவுங்களுக்கு வந்து என்ன சொல்றது உடம்பு வலி அதிகமா ஆய்டுச் இந்த ஏசி காத்து வாங்கி வாங்கி அ என்ன சொல்றது அவுங்களுக்கு வந்து நைட்ல தூக்க இல்ல நா பகல்ல தூக்க ஓ மூட்டு வலி அ இடுப்பு வலி அதெல்லா அதிகமா ஆய்டுச்சு
ஆமா வயசு ஆக ஆக பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இரவு டைம்ல சீக்கிரமா தூக்கோ வராது அது வேற இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தறவ ஏசில செட் ஆயிடுச்சு நம்ம மைண்ட் பாத்தீங்கன்னா இந்த குளிர்ச்சிய எக்செப்ட் பண்ணிச்சு நம்ம பாடிய எக்செப்ட் பண்ணிச்சுன்னா நம்மளால இப்போ ரொம்ப நேரோ வெயில்ல இருக்க முடில இந்த மார்க்கெட்கெல்லா போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகு நம்ம கொஞ்ச சுத்தி எங்க நல்லா இருக்கு எங்க வே காய்கறிகள் நல்லா இருக்கு எங்க ஓரளவுக்கு கம்மியா இருக்கு வெல அப்டின்னு சொல்லி நம்ம பாத்து சுத்தி வாங்கணு அந்த மாரி சுத்துறதுக்காக ஸ்ட்ரென்த்து இப்ப கெடையாது ஏன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏசில இருக்குறதுனால ஒடம்பு சோர்வாயிருது அப்பறமா பாத்தீங்கன்னா ஏசியே அடாப்ஷன் பண்ணிச்சு நம்ம பாடிய நம்மளால இந்த ஏசிலதா இருக்க முடியு அந்த மாரி ஆயிடுச்சு ஆனா அதுனாலதா இப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட்கு போகும் போது அந்த வெயிலு அந் இந்த இந்த வேறுவை அதெல்லா நம்மளால தாங்கிக்க முடியல
நோ பூ பால்
அது வேற இல்லாம நம்ம என்ன பண்ணனு ரொம்ப ஏசிய யூஸ் பண்றது
ஆ புரியிதுங்க தோழி ஆமா நம்ம வந்து கொஞ்ச கொஞ்சமா அந்த ஏசி பழக்கத்த வந்து குறைச்சுக்கணு இப்ப இருக்கு இப்ப இருக்குற பசங்கள வந்து நம்பளாது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு வயசுக்கு அப்பறமாதா ஏசிய யூஸ் பண்றோ இப்ப இருக்கிற பசங்க வந்து பெறந்த கொழந்தையில இருந்து வந்து எல்லாரு ஏசியிலயே இருந்து பழகிக்கிறாங்கப்பா அது வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க எலும்புல்லா என்ன ஆகுன்னு புரிய மாட்டேங்கிது
ஆமா கரெட்டா சொன்னீங்க அதனால நீங்களு என்ன பண்ணுங்க அதிகமா பகல் நேரத்துலல்லா போடாதீங்க இரவு டைம்ல கூட கொஞ்ச நேரோ ஒன்னவர் அத ஒன்ற மணி நேரோ போடுங்க அதுக்கப்பறமா ஆஃப் பண்ணி தூங்கிடுங்க அதுவே நம்ம இரவு ஃபுல்லா ஏ சி யூஸ் பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம ஒடம்பு பாத்தீங்கன்னா காலேல எழுந்துக்கவே முடியாது அடிச்சு போட்ட மாதிரி ஆயிரு ஒடம்பு
புரியிதுப்பா நீங்க சொன்னது ஆனா என்னவோ நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து ஒடம்பு எரிச்சல் ப்ராப்ளம் இருக்கு அரிப்பு அதனால வந்து எனக்கு எவ்ளோ சில்னஸ் இருந்தா கூட எனக்கு வந்து அந்த ஒடம்புக்கு அந்த குளிர்ச்சி பத்த மாட்டேங்குது மொதலல்லா அந்த மாதிரிதா நா ஒரு மணி போட்டுட்டு அதுக்கப்பறமா ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் போட்டுட்டு தூங்கிடுவே இப்பல்லா அந்த மாதிரி பண்ண முடியல என்ன சொல்றது நடுவுல நடுவுல எழுந்து நானே ஏ சி போட்டுற்றே முடியலன்னு சொல்லி எனக்கு வந்து அரிப்பு அதிகமாயிடுது ஒடம்பு வந்து எனக்கு ஆ என்ன சொல்றது சூடு இருக்குற மாதிரியே ஃபீல் ஆகுது எவ்ளோ ஆ ஏ சி போட்டாலு கூட நம்மளுக்கு வந்து ஒடம்புக்கு பத்த மாட்டேங்குது சில்னஸ்
ஆமா கரெட்டுதா ஏன்னா நம்மளுக்கு அது பழகி போயிடுச்சு அது பழகிருச்சி அந்த நீங்க சொல்றீங்கல்ல உங்களுக்கு இந்த அரிப்புத்தன்மை இருக்கு கொஞ்சோ இந்த அலர்ஜி மாதிரி இருக்குன்னு அதுக்கு கூட பாத்தீங்கன்னா கொஞ் சோ வந்து நீங்க நல்லா குளிர்ச்சியா இருக்குறீங்க ஏ சிலயே இருக்குதீங்க இந்த அந்த அலர்ஜி கூட நம்மளுக்கு அந்த கூலிங் அந்த அடாப்ஷன் பண்ணிக்கிச்சு இப்போ நீங்க ரொம்ப நேரோ உன் வேர்வ ஆகும்போது என்ன ஆகு இன்னொரு வேர்வ படப்பட நம்மளுக்கு கொஞ்சோ அரிப்புத்தன்ம இருக்கு நம்ம அத அரிக்க அரிக்க நம்மள் க்கு இன்னு அதிகமாயிரு அரிப்புத்தன்ம அலர்ஜி இன்னு அதிகமாயிரு நம்மளுக்கு
ஆமாப்பா எப்டி கண்ட்ரோல் பண்றதே புரிலப்ப இந்த இன்னய அ அரிப்பு எறச்சல் ப்ரோப்ளமெல்லா எனக்கு ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆர்ற வருஷமா இருக்கு இது கண்டினியூவா நானு எத்தனயோ டா மரு ருத்துவர அனுகிட்ட ஆனா எனக்கு கம்மியா ஆகுற மாதிரியே இல்ல இப்ப எப்டி இருக்குனா எனக்கு வந்து அந்த அ எனக்கு அரிப்பு இருக்கிற எரிச்சல் இருக்கிற எடத்துல்ல நா எனக்கு அ எப்டி சொல்றது எதாவது பண்ணி நம்ம கிளீன் பண்ணிடணு அந்த மாரி எனக்கு ஃபீல் இருக்கு
ஆமா நீங்க வே அதிக நேரோ அடுப்பங்கரயலயே இருக்கிறீங்க போல அதுனாலதா உங்களுக்கு போ மாட்டீங்குது
அப்டி இல்லப்பா நா வந்து காலைல நேரத்துலதா இருப்ப அதுக்கப்பறமா இல்லனா நா வந்து அ என்ன சொல்றது எனக்கு ஒடம்பு சூடு இருக்குன்னு நெனக்கிற நா எனக்கு சும்மா சும்மாவே சூடு ஆயிடுது நா எவ்ளோ குளிர்ச்சி பண்ணா கூட நம்மளுக்கு வந்து சூடு நம்மள் க்கு என்ன சொல்றது வயித்துல இல்ல ஒடம்புல இருக்கு எனக்கு பாடில என க்கு தெரிஞ்சு நம்மள்க்கு ஃபேஸ்லயே தெரிஞ்சிருது நம்ம ஃபேஸ்ல வந்து பருக்கள்ல்லா வந்துருது அப்பயே புரிஞ்சு க்கலா நம்மள்க்கு எவ்ளோ ஹீட் இருக்கு ஒடம்புல அப்டின் சொல்லி திடீர்னு நம்மள்க்கு பருக்கள்ல்லா வருது ஹீட் ஆயிடுச்சுன்னா பாடி எரிச்சல் அதிகமாயிடுது அத எப்டிதா கண்ட்ரோல் பண்றது புரியாம இருக்கிறே
நீங்க இந்த அ அரிப்புத் தன்ம நம்மள் ரொம்ப அதிகமா இருக்கறாங்க உணவுகள எடுத்துக்காதீங்க எப்டினா இந்த அ இது சொல்லுவாங்கில்லயா இந்த கத்திரிக்கா அப்பறமா இந்த இது கண் இது சொல்லுவாங்கில்லயா அது பேரு என்ன செரியா தெர்ல ம ம ம மறை வாழைக்கிழங்கா என்னவோ சொல்வாங்ளே
ம் மரவள்ளிக்கிழங்கு
ஆ கிழங்கு மாதிரி ஐட்டமெல்லா அதிகமா எடுத்துக்காதீங்க
ம் ஆ என்ன சொல்றதீங்க மண்ணுல கீழ வரையற மண்ணுக்கு கீழ வரையற எல்லாத்தையு நா யூஸ் பண்ணாதீங்க அப்டின்னு சொல்ட்டு வரீங்ளா
ஆமா அந்த மாரி உணவுகள எடுத்துக்காதீங்க ஆ மீன் எல்லா கொஞ்சோ கம்மி பண்ணுங்க எறால கூட ரொம்ப அரிப்புத் தன்ம நம்மளுக்கு இருக்கு நம்மளுக்கு அத சாப்பிடும்போது நம்மளுக்கு அத சமைக்கும்போதெல்லா கெடயாது ஆனா அதுல அரிப்புத்தன்ம உண்டாகு அப்டின்ட்டு சொல்லுவாங்க
அப்டியாப்பா சரிப்பா நா கண்ட்ரோல் பண்றப்பா அதுலனா நான் டயட்ல அது வந்து நம்ம பாத்து
அதே மாதிரி அதே மாதிரி நீங்க இது அதிகமா ஆகாம இருக்கணு அப்டினா நீங்க இது சுடு தண்ணி என்ன பண்ணுங்க வாஷ் பண்ணுங்க நீங்க நல்லா போட்டு சுடு தண்ணில நல்லா இந்த லிக்விடு சோப்போ இல்ல நீங்க பாடி வாஷோ போட்டு நல்லா சுடு தண்ணில வாஷ் பண்ணிக்கோங்க ஒங்க ஒடம்ப அதே மாரி துணி கூட பாத்தீங்கன்னா சுடு நல்லா அலசி எல்லா துவய்ச்சு அப்றமா சுடு தண்ணில இல்ல டெட்டாயில் அந்த மாரி போட்டு உங்க துணி தனியாவே நீங்க இது பண்ணுங்க அது என்ன ஆ குனா உங்களோட துணில இருக்குற இன்பெக்க்ஷன் உங்களுக்கே எங்குமே பருவாது இது உங்களுக்கு துணியில இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு ஒடம்பு ஃபுல்லா வரும்மே அது நீங்க துணி எல்லா நல்லா சுத் த்தமா கழுவி நல்லா சுடுத்தண்ணில நல்லா சுத்தமா கழுவிட்டீங்க அப்டின்னா உங்களுக்க
செரி செரிங்கப்பா நா வந்து அந்த மாதிரி பண்றதுக்கு ட்ரை பண்றே நீங்க சொன்ன மாதிரி இந்த சுடு தண்ணி லிக்விட் இதெல்லா போட்டு நா வாஷ் பண்றதுகு ட்ரை பண்றபா
ம் சரிங்க நம்ம மறுபடியு தொடர்ந்து பேசலாங்க நன்றி வணக்கம்